ஹலோ கேக்குதுங்ளா உ
ஆ கேக்குது தோழி எப்படிருக்கீங்க இருக்கே தோழி நீங்க எப்படிருக்கீங்க
ம் நல்லாருக்கே தோழி ம் நல்லாருக் ம் ம் ஆ சாப்டேங்
சாப் ஆ என்ன பண்ணிட்டுர்க்கீங்க
ம் நானா டிவி பாத்துட்ருக்கோம்
ஆ தோழி நீங்க இந்த மாரி சுற்றுலால்லா சென்றிருக்கீங்ளா தோழி நீங்க
ம் போயிருக்கே தோழி போயிருக்கே
ஆ எங்க போயிருக்கீங்க தஞ்சாவூர் போயிருக்கீங்களா ஆ என்ன அங்க என்னென்ன ஃப் ஃபேமஸ் தோழி தஞ்சாவூர்ல
தஞ்சாவூர்ல பேஃமஸ்ன்னு பாத்தீங்னா ஐய பெரிய கோவில் மலையெல்லா இருக்குமே கேக்குதுங்ளா கோயிலே எல்லாம் நிறைய இருக்கு சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு ம் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தாலுமே
ஆ
அது அந்த கோயிலுக்கு கலாச்சாரம் கலாச்சாரத்துக்கு ரொம்ப பிரபலமானதுன்னு சொல்லுவாங்க கலாச்சாரம்
ஓ அப்படியா அது ஓ அதா தஞ்சை பெரிய கோவில் சொல்லுவாங்க அடடே அந்த கோவிலுங்களா ஆ
ஆமாங்க தோழி இங்க வந்து நிறைய கோவில் பூங்கா அருங்காட்சியெல்லா நிறைய இருக்கு பாக்கலாம் இந்த கோயில் வந்து எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டு ஈ மொச்ச
அ அ நீங்க ஆ தோழி அங்க போயிரிக் கீங்ளா நீங்க அங்க எவுளோ போயிருக்கீங்க அந்த ஃபுல் உள்ள போயிருக்கீங்ளா இல்ல ஒரு பாதி அளவுக்காவ்து போய்ரிக்
ஆ போய்ட்டங் தூலி கோயில்க்கு உள்யு போயிருக்கே பூங்காக்கு அங்கு என்ன போன நிம் அமைதியான தோல விழுக்கு
ஆமா கோவில் போனாலே மனசு ஒரு நிம்மதியா இருக்கு அது ஆமங் தோழி அது ஒரு சுற்றுப்பயண மேற்கொண் தலே நம்ளுக்
அது ம் ஆமா கெடக்கு ஆ அது தஞ்சாவூர் கோயில் பொனோ ஒரு அழகான எடொ இருக் அத எடொன் சொல்லுவாங்க அது ஒர் இது அழகான் நகரம் அப்டின் சொல்லுவாங்க இதுதா ந்தே தஞ்சாவூர்லே இத்தா மிகப்பெரிய கோயில்னு புடல் பெச்சது இது தஞ்சாவூர் கொயில்
ஓ சேரி சேரி தோழி நீங்க இந்த மாரி சென்னை ஆ சொல்லுங்க தோழி சொல்லுங்
அங்க வந்து நெ பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கு கலாச்சாரோ உணவும் பிடிக் ந நல்லா இரு கு அந்த எடத்துல கலாச்சாரோ உணவு வ களா ரொம்ப நல்லா இருக்கு
சேரி செரி தோழி நாக்கூட சுற்றுப்பயணங்கள் மேற்க் கொண்டிர்க்க தோழி இப்ப நீங்க சென்னை பாத்திங் ன்னா அம் சென்னைல வந்து நீங்க அ அந்தக் மெரினா பொயிருக்கிங்கல மெரினா கடர்கர் ஆ சேரி தோழி அந்த மாரி அந்த மாரி பிளேசஸ் போனா பீச் எல்லா போனாலும் மனசு வந்து அமைதியா இருக்கு ஆ
கவலையு இல்லாத மாரி நம்ம ஃப்ரீயா மைண்டு ஃப்ரீயா இருக்கு நல்லா இருக்கு அந்த அலை
ஆமா ஆ ஆஹ் மதுரை கூட மது
ஆமா ஆஹ் போயிருக்க தோ
ஆஹ் என்ன என்ன இருக்கும் தோழி மதுரையில மீனாட்சி அம்மன் சொல்லிருக்காங்க அதுக்குள்ளயே நறைய சாமிகள் இருக்காமே நம்ம சிவன் இருக்காராம் அப்புறம் வந்து வாராகி அம்மா இருக்காங்களாம் பெரிய உருவம்மா இருக் பாங்களாமே வாராகி அம்மா அது ரொம்ப பேஃபேமஸ்ன்றாங்க போய் வந்தா நம்ம மனது நம்ம வீட்ல இருக்கிற அந்த கஷ்ட நஷ்டம் கூட நல்லா இதுவாயிடும்னு போயறாங்க அதுதான் தோழி ஒரு தாட்டி போயிட்டுவல்லானு பாக்குற நீங்க
ம் ஆஹ் பாத் ருக்கேன் தோழி நமக்கும் அது கோயில் ரொம்ப பெருசு உம் ஆ இருக்குன்னு தோழி இருக்கு மாறி இருக்கு மண்டந்த கொஞ்சம் கஷ்ட இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆகுது
ஆஹ் ஆஹ்
கோவில் ரொம்ப பெரிய கோயிலு நாலு பக் பக்கம் கோபுரோ இருக்கும் ஆனா எந்த பக்க வாசல் வெளிய போறதுன்னு தெரியாது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கான் கோயிலு ரொம்ப பெருசு ஒரே வாசல் மாரிதான் இருக்கும் எல்லா வாசலுமே ஒரே மாரியேதான் இருக்கும் சாமிங்கல்லாம் ரொம்ப முடியாது அந்த பாதை வந்த பாதை யோச் அப்ப நா வெளியே போறத்துகு எது நம்ப்ளுக் தெரியாது நம
அப்டி இருக்குமா ஓ அந்த சிற்பங்கள்லா அப்டி சொல்றாங்ளே தோழி சிற்பங்கள்லா அவ்ளோ நீல் நுக்கமா
நுணுக்கமா செஞ்சிர்க்காங்க ரொம்ப ந நல்லாருக்குங்க
ஆஹ் இப் ப்ப வந்து ஒரு அதுல ஒரு கல் ஒ அந்த தூண் வந்து அடியில படி ப அடிலியே நிக்காதாமே தோழி நிஜமாவா அது எல்லா சொல்றாங்க அதுல வந்து நம்ப அ அது எப் ப்டித்தோழி அது சாத்தியமா நீங்க பாத்தீங்ளா
உம் பாத்தங் தோழி இருக்கு அந்த மாரி கட்டிருக்காங்க அது இன்னு அடியில கேப்பு விட்ருக் உ மேல தூண்கள் இருக்கா மாரி இருக்கறாங்
ஆஹ் அந்து அது எப்டி அது தெரில அ தோழின் நாலு இதுவு கால் இர்ந்தாதா நிக்கு ஒரு கால் மட்டு எதுப் ஆ எப்ட் அவ்ளோ டெக்னா யா இந்திருக்கு அப்பவே அவ்ளோ யோசன அவ்ளோ நம்ப முன்னோர்களுக்கு அவுள் ஆமா இப்ப எல்லா கண்டுபுச்சாதா அதெல்லா பண்ண முடியு அப்பல்லா அவுங்க உம் உம் அத தாந் தோழி ஆஹ் அந்த மாரிதா அவுங்கள சொல்ற முன்னோர் கள் மரி
ஆமாங் தோழி இப்போ அதெல்லா இப்ப கொஞ்சொ கொஞ்சொமா வந்துட்டு இருக்கு உணவு பழக்க வழக்கோ
ஆமாந் தோழி இப்பதா மார்றாங்க எல்லா நம்ப எதோ தப்பான வழியில போறோ ஜங்க் ஃப்ரூட்ஸூ இதெல்லா சாப்ட்டுக்குனு ஃபுட்ட சாப்ட்டுக்குனு ஒடம்ப கெடு த்துக்குன இப்பதா ந நம்ப ஆர்கானிக்கா
புத்தியே வருது இப்ப எல்லா வாருங்க எல்லா ஓட்டல்லிமே இந்த மாரி இது அந்த கருப்பு கவுணி அரிசி சிவக்கோழு கவுணி அரிசி த அந்த மாதிரி இதெல்லாம் பாரம்பரிய ஆ கம்பு சோளோ அதெல்லா கொண்டுவந்ட்டாங்க பெரிய பெரிய ஹோட்டல்கள்லயே
உம் ஏனா ப்பல்லா அத்தா விரும்புறாங்க தோழி இப்பல்லா அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்கு நம்ம இதெல்லா சாப்டம்போது அந்த அரிசி வகைகள்ல சா உம் அது வந்துட் நல்லா இருக்கு ரொம்ப ஹெல்த்து கம்பல்லாம் வந்து கொழந்தைங்களுக்கு அவ்ளோ இது து வேற எதனா கொழந்தைங்களுக்கு உம் கொழந்தைங்களுக்கு வேற எதனா குடுக் ஆஹ் அதெல்லாம் நல்லதுதான் தோழி எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது ஆனா நம்மதான் ஒதுக்கி வச்சுட்டோமோ எ இல்ல அது கெடைக்காம போச்சா என்னன்னு தெரில இப்போவா ஆமா அது வந்து இங்க விரும்பத்து இல்ல ஏன்னா அது வந்து கொஞ்சோ சாப்ட்டாலே வயிறு ஃபுல்லாயிடுது கொஞ்ச அது சுவை வந்து பசங்களுக்கு வந்து விருப்பமா இருக்க மாட்டேன்து நம்ம குடுத்தோம்னா கூட ஆஹ்
புடிக்கல அப்டினு இப்பல்லாம் அந்த கெமிக்கல் போட்டு இந்த மஸ்
உம் அதுதான் ஆஹ் சாப்ட மாட்றாங்க இப்ப இது வந்து நேச்சுரலா குடுக்க சொல்ல நம்மளுக் கும் மனசு கு ஆறுதலா இருக்கு சேரி நல்லது சாப்புட்றாங்க எவ்வளோன்னா சாப்புட் டுன்னு இருக்கு இந்த கெட்ட எதனா ஆஹ் எதனா போய் வாங் வாங்கிட்டு வந்து சாப்ட்டாலே பக்குன்னு இருக்கு டக்குன்னு நம்மக் ஆஹ் மருத்துவமனை கிட்டுட்டு போயிட்டு நம்ம அவுங்களுக்கு இது பாக்கவே கரெக்ட்
ஆமாங் தோழி அடுத்த நாள் இந்த ப உணவு பழக்கங்கல்லாம் மாத்திக்கலாம் இதுல கஷ்டம்
ஆ உம் அதுவும் அந்த கருப்பு கவுனி வந்து அந்த காலத் ராஜாக்கள் தான் அது பயன்படுத்துவாங்களாம் ஆஹ் அது அவ்ளோ சாப்ட்டா உடம்புக்கு கு நல்ல தான் வெயிட் லாஸ் கூட நம்ம பண்ணிக்கலாமா எவ்ளோ சொல்றாங்க அவ்ளோ இருக்க சொல் ஏன் நம்ம இது இதெல்லாம் மறைச்சு இப்ப கன் ஓ அப்டிங்களா எனக்கு தெரியாது தோழி ஆஹ் இப்போ அவ்ளோ நல்லதா இருக்கிற அந்த கருப்பு கவுனி ஏன் நம்ம மக்கள் வந்து ஏத்துக்கலன்னே தெரில ஏன் அது கொ கொஞ்சோ சாப் டாலே ரொம்ப ஃபுல்லாய்டுது தோழி அது வயிறு ஆனா அது கொஞ்சோ கோ கோல்டு போல தோழி அது வெய காலத்துல சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இந்த மழை காலத்துலல்லாம் சாப்பிட்டோம்னா கோல்ட் ஆவுது நா ஒரு சாப்ட்டுட்டு அப் அப்டிதா ரொம்ப கோல்டு புச்சிகிச் சி எனக்கு ஒன் வீக் சாப்ட்ட தொடந்து என்னடா கோல்டு ஆ ஆயிட்டே இருக்கு சேரி நா இது போய்டும்ன்னு பாத்த த்தா அப் அப்பறந்தா சொ தெரியுது அது வந்து ஈரம் பண்ணும் போல
ம் ஆமாங் தோழி ம் ஆமாங் தோழி அந்த மாரிதா ம்
செட் ஆவாது எ சேரி எனக்குதா அப்டி இருக்குன்னு பத்தா என்னோட தங்கச்சிக்கு கூட அப்டிதா ஆச்சி என்னடினா எனக்கும் கோல்ட் ஆவுது அப்டின்னா அப்பதா நா எனக்கு புரிஞ்சது ஒரு வேள கோல்டா இருக்கு போல
ஓ அந்த மாரி
சீஸனுக்கு எடுத்து
ஆ அந்த மாரி இருந்துச்சு ஆனா அந்த காலத்துலனா ரெகுலரா எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கல்லா எடுத்துட்டு இருந்தாங்க ஆ எந்த இப்ப பாருங்க ம் ம் அவிங்க வந்து இப்ப என்னாச்சு அவிங்க அந்த காலத்துல இருந்த இந்த காலத்தில ஒருவன் எண்பது வயசுக்கு மேல வரைக்கு இருக்க க்காங்க இப்போ இருக்கிறவிங்க நா இப்ப நம்ம வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ்லா சாப்டு சாப்டு இப்போ பாருங்களோ ஐம்பது வயஸ் சில அறு அம்பது வயசுக்குள்ளயே எல்லா டெத் ஆயிராங்க உணவுனாலயே இந்த கெமிக்கல் கலக்
ஆ கெமிக்கல் இப்பெல்லா வந்து நெறைய கெமிக்கல் தா தோழி கலந்துருக்காங்க அதெல்லா நம்ப ம் ம் எல்லாமே என்ன என்ன பண்றது தோழி நம்ப நம்பளா போய் உற்பத்தி பண்ண முடியு அவங்க அவங்களுக்கே மனசாட்சி இருக்கணு எல்லா கம்மியில பண்ணி ப்ளான் பண்ணிறாங்க யார் அனுபவிக்கறது நம்போ பாத்து பாத் து கொழந்தைங்கிலுக்
குடுக்கறதா இருக்கு ஒவ்வொரு பொருளையு ஆமா தோழி பயோ பயந்துட்டே உம் அவிங்க என்னன்னா சொல்லி அவிங்க வந்து அவிங்களுக்கு அமௌண்டு அவிங்க வேவாரோ நா அதுதா பாக்குற தெம்ஸ்ட பத்தி அவிங்க கவல அதனால கெமிக்கல்லன உம் உம் ஆஹ் அப்டின்னா எல்லாருமே அப்டித்தா நெனைப்பாங்க யாரோ ஒருத்தர் நெனைக்கலா இந்த மாரி குடுக்கூடாது அந்த அம்பது பர்சென்ட் கூட இருக்காது நெனக்கிறிங்க நல்லது
ஆமா அது அவாய்ட் பண்ண மாட்றாங்க தோழி பசங்களு அந்த டேஸ்ட் புடிச்சிருச்சின்னா விரும்புறாங்க இன்னு எனக்கு வாங்கித்தா வாங்கித்தான்ட்டு உம்
செரி போ அப்டின்னு வந்துருங்க அடம் பன் ராங்க வாங்கி குடுத்துரோ அதேதா நமக்கு கடசியில பெரச்சினியா வரு ஃபுட் பாய்ஸன் ஆகறது
ஆஹ் திருப்பி ஹாஸ்பிட்டல் இட்டு போயிட்டு டாக்டர் நம்மளை திட்டு திட்டுன்னு திட்டுறது எவ்வளோ எவ்வளோ அஹ் பொறுக்குது தெரியல
அவிங்க வந்து நீங்களாம் இதுக்கு இதை கொடுக்குறீங்கிறாங்க இப்படி அடம் பண்றாங்க குழந்தைங்கம்
ஆமா ஆமா தோழி உம் சரி தோழி உம் சொல்லுங்க தோழி சரி தோழி எனக்கு ஒரு ஆமா தோழி ஆமா தோழி அவுங்க எங்க சாப்டுறாங்க வேணானு தூக்கி தான் போடுறாங்க செரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது நான் அப்புறம் கூப்பிடுவேன் தோழி ஆஹ்ஹ